ஹலோ வணக்கம் தோழி ஹலோ ஆஹ் தோழி என்ன பண்றீங்க ஹலோ கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி என்ன இருக்கு தோழி நீங்க என்ன பண்றீங்க
ஆ சும்மாதா தோழி இருக் இருக்கறோ ஏதாச்சு வேலை ஏதாச்சு பண்றீங்களா தோழி நீங்க
இல்ல தோழி சும்மாதா இருக்கே நீங்க நா படிச்சுட்டு இருக்கே தோழி நீங்க பாக்குறீங்களா வேல
ஆமா தோழி நா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருக்றே தோழி நீங்க ஏதாச்சு தீம் எடுக்றோனா அந்த மாரி ஏதாச்சு ஐடியா இருக்கீங்களா தோழி
ஏதா த்து ஸ்கீம் மீன்ஸ் நீங்க என்ன மாரி ஸ்
கோல்டு ஸ்கீம் எடுப்பாங்கல்லா அந்த மாதிரி ஏதாச்சு
ஆமா தோழி ஆமா எங்களுக்கு இருக்கு ஐடியா
ஓகே அப்ப அத எக்ஸிகியூட் பண்ண வேண்டியதுதான தோழி ரொம்ப நல்லது தான இப்ப உள்ள கோல்ட் ரேட்ட பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
அது என்ன தோழி சொல்றதுக்கு வே வே ஏதோ ஆய்ருவா கொறையுது ஆய்ரூவா ஏறுது அப்டித்தான தோழி இருக்
ஆமா தோழி கண்டிப்பா நா முன்னாடி இருந்த தங்கம் போயிட்டு வந்து ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாரி இருந்துச்சா அந்த சமய யாருக்குமே வந்து கோல்டு தேவ படல
ஆமா ஃபுல்லா மோஸ்ட்லி வெள்ளி தா எடுத்துட் இருந்தாங்க இப்
ஆமா தோழி இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போனது எல்லாருக்குமே தங்கோ ஒரு மு க்கியத்துவமாவே இரு
ஆமா ஆமா ஏ நெனைக்கிறோ அப்டின்னா இப்ப என்ன பெறந்த கொழந்தைக்கே தங்கத்த போட்டு தா எடுக்கணு அப்டின் சொல்றாங்க
ஓகே ஓகே இப்போ உள்ள சா இப்போ இனிமே உள்ள மக்களுக்கு வந்து அந்த கோல்டுங்கறது ஒரு ட்ரெடிஷ்னலே இல்லயே தோழி அது ஒரு மாடல்லே
இப்ப ஃபுல்லாவே மே ரேஷ்க்கு கூட இந்த வாடகைக்கு அந்த மாரி ஃபான்சி ஜுவல்லரி எடுத்துதானே போடு
ஆமா ஆமா தோழி ஆனா நீங்க கோல்டு இப்ப இனிமே யூஸா இனிமே நமக்கு அதுல ஒரு இன்வெஸ்ட் பண்ண நமக்கு வந்து யூஸ் ஃபுல்லா அந்த மார் நெனைக்கிறீங்களா
தா கூட நமக்கு தானே லாபம் கெடைக்கு தோழி
ஆனா அந்த வி நீங்க ஒரு ரெண்டு வருஷோ கூட வச்சிருந்தீங்கனா அத விட ரேட் கூடுன பெறவு வித்துருக்கலாம்ல தோழி
ஆமா தோழி அதா சொல்றே அது இருந்தா நமக்கு ஒரு நல்லதுக்கு நல்ல ஒரு பினான்ஷியல் கெடைக்குல்ல தோழி
ஆமா கண்டிப்பா தோழி அத வாங்குறதுக்கு நமக்கு ஒரு அமௌண்ட் வேணு தோழி அத விக்கிறபளும் நம்ம அந்த அமௌண்ட வித்து நஷ்டத்துக்குதா தோழி குடுப்போ இதோ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன் தோணுது. அதா இல்ல கோல்டு்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன் தோணுதா.
எனக்கு அந்த மாரி எதுவு இது வரையு தோணது இல்ல தோழி இப்ப நீங்க கேக்குறீங்க எனக்கு என்னவோ இது கோல்டல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன் தா தோணுது.
ஓகே ஓகே தோழி நா ஷேர் மார்க்கெட் தா தோழி எப்பவுமே சொல்லுவே இயர்வைைஸ் நமக்கு வந்து எப்பவுமே ப்ராபிட் குடுத்துட்டே இருக்கு நம்ம போட்
ஆனா நெறைய பேர்ல லாஸ் ஆயிருக்குன்னு கேள்வி
கண்டிப்பா லாஸ் ஆவாங்க தோழி நாலா நம் வந்து கரெக்ட் டான ஒரு ட்ரூத் கம்பெனி அந்த மாரி விஷியத்த நம்ம ரிசர்ச் பண்ணி போணு தோழி தெரியாம போய் வுழுந்துர கூடாது கண்டிப்பா கண்டிப்பா செரி சரிங்க
காலேஞ் கம்ப்ளீட் பண்த்தீங்களா இல்ல படிச்சுட்டே இருக்கீங்களா இல்ல தோழி நான் இப்ப தான் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் தோழி
ஓகே ஓகே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி தருதாங்களா
இல்ல தோழி இப்ப தான் காலேஜ் ஓபன் ஆயிருக்கு இது வரைக்கும் எதுவும் தரல இனி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஓகே ஓகே த எனக்கு இன்ன மேரேஜ் ஆகல தோழி நான் இன்னும் சிங்கிளா தான் தோழி இருக்கேன் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன் தோழி.
அப்படியா காலேஜ்லாம் முடிஞ்சுதா தோழி சொ எப்படி போச்சு காலேஜ் லைஃப் எல்லாம் நல்லா இருந்துச்சா
என்ன தோழி கேட்டீங்க.
லைப் எல்லாம் எப்டி தோழி இருந்நது நல்லா இருந்துதா.
மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி
அப்புறமா நீங்க வந்து இந்த ஐவி இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா தோழி
இல்ல தோழி இதுவரை போனது இல்ல தோழி
ஏன் உங்க காலேஜ்ல கூட்டிட்டு போலயா சை
இல்ல தோழி கூட்டு போல தோழி இப்போ வந்து தேர்ட் இயர் தேர்ட் இயர் மட்டும் தான் டூ கூப்பிட்டு போவாங்க அதுவும் தேர்ட் இயருக்கு கூட்டு போனாங்க அப்டீன்னா செகண்ட் இயர்லந்து பாதி ஸ்டுடன்சதான் எடுப்பாங்க தேர்ட் இயர் புல்லா போறனால செகண்ட் இயர் ப்பாதி பர்ஸ்ட் இயர்ல யாராவது இன்ட்ரெஸ்ட் ஆ இருந்த அதுல பாதி அப்டிதான் எடுப் இருப்பாங்க அதனாலயே எங்களுக்கு செகண்ட் இயர்ல நாங்க போகல வேண்டாம் நம்ம கிளாஸ் கூடே போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர்ல போகலான் இருப்போம்.
ஓகே ஓகே நாங்க வந்து எங்க நாங்க படிக்கும்போ வந்து ஆமா தோழி அப்பா வந்து கொஞ்சம் வெளியூர்ல வெளியூர் வீட்ல உள்ளவங்க வந்து கால் பண்ணிருக்காங்களா அப்டி பேசிட்டு அப்டி என்ட்ட ஓன்னு வந்துட்டாங்க தோழி
ஓ சரி
பாத்துட்டு இருக்கேன் சொல்லி ரிட்டன் கொடு டன் தோழி அதா
ஓ சரி தோழி சரி தோழி
அண்ணன் அவங்க பாவோ தோழி நால்லா லவ்க்குலா சப்போட் பண்ணுவாங்க தோழி எப்பவுமே அவங்களுக்கு லவ் மேரேஜ் தா தோழி ஆமா தோழி அப்புறமா ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆமா இது அப்புறோ எ நா காலேஜ் படிக்கும்போது இங்க கோயம் புத்தூர் வந்து ஒன் வீக் அ ஃபிப்ட்டின் டேஸ்கு மேலயே இருக்கு அந்த மாரி கூட்டு போனாங்க அப்புறோ டூர் சொல்லி செவன் டேஸ் வந்து ஹைதராபாத் பேங்ளூர் இந்த மாரி ஏரியாஸ்க்கு போயிட்டு வந்தோ தோழி ரொம்ப என்ஜாய்பிளா இருந்துச்சு இந்த டேச மறக்கவே முடியாது
ஓ அப்டியா தோழி செரி தோழி இந்த மாரில்லா எங்க காலேஜ்ல இல்ல தோழி கல்ச்சுரல்ஸ் வெப்பாங்க ஒரு அஞ்சு நாள் டே அஞ்சு டேஞ்சு சொல்ல முடியாது நாலு நாள்னு நெனைக்கே வெப்பாங்க ஆனா நாங்க வந்து கொஞ்ச என்ஜாய் பண்ணோ தா இல்லைனு இல்ல ஆனா இருந் தாலு ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் இல்லாம தா இருந்தது
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா அத நா இப் போ உங்களுக்கு தெரியாது கண்டிப்பா காலேஜ் முடிச்சு போனது அந்த மெமரிஸா மிஸ் பண்ணுவிங்க தோழி செரி தோழி வேற எதாச்சும் என்ட்ட ஷேர் பண்ணணு நெனக்கிறீங்களா தோழி நீங்க
நீங்க எதாவது அட்வைஸ் குடுப்பீங்களா நல்ல
ஆமா தோழி கண்டிப்பா நா ஒ ரு எல்லாருக்குமே ஒரே ஒரு அட்வைஸ் தா தோழி குடுப்பே யாரையுமே வந்து சீக்கிரமா நம்பாதீங்க அப்டிங்கற அட்வைசு பினான்சியலி இன்டிபென்டடா இருங்குறப் யாரையு நம்பி நமக் பேய் நின்றவு கூடாது எப்பவ்மே வாழ்க்கையில ஆமா தோழி பண விஷ்யமாவு மனசு விஷ்யமாவுமே நம்ம யாரையுமே ஃபுல்லா நம்ப கூடாது தோழி அவங்க இருப்பாங்க போவாங்க எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய எடத்துல இருக்கணு இன்னைக்கு எப்பவுமே ஆமா ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு ஆள லைஃப் பாட்னர் நெனைச்சு அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்போ தோழி திடீனு நம்மள விட்டு போகலா வாய்ப் இருக்கு
கண்டிப்
ஆனா அத நம்ம வந்து அத நெனச்சுப் ஃபீல் பண்ணக்கூடாது தோழி போனாலு அத அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட்செட் தருக்
ஆமா ஆமா ஆனா இப்போலா செல பேரு அதெல்லா ஏத்துக்காம சூ சைட்லா பண்றாங்க
ஷி அதெல்லா முன்னாடி உள்ள மக்கள் இப்போ நெறைய பேர் அத விட்டு வந்துட்டாங்க ஆமா தோழ் அதெல்லா முட்டாள் தோழி அதெல்லா ஒரு இதே இல்ல தோழி கடவுள் நமக்கு தந்திருக்க ஒரு லைஃப் இப்ப நம்ம வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணு தோழி அவ்ங்களுக்கு தெரியுமா
ஒருத்தங்க போயிட்டாங்கன் சொல்லிட்டு நம்ம வந்து அவ்ங்களுக்காக மொத் த்த லைஃபையு அவ்ங்களுக்காக நம்ளே கு உயிரே விட்ற றது
அதெல்லா ரொம்ப தப்பு தோழி ரொம்ப தப்பு என்ன பொறுத்த வரைக்கு அது ரொம்ப தப்பு தப்பு ரொம்ப கஷ்டமாதா இருக்கு தோழி அது மூவான் ஆவுறது நெறைய வழி இருக்கு தோழி வேற எதயாச்சு கான்சன்ட்ரேட் பண்லா படிக்கலா ஒ இல்லனா வேலைக்கு எதாச்சு போலா இந்த மாதிரி எதாச்சு ஆமா மோஸ்ட்லி ஃப்ரெண்டஸ்கூட இருந்து அவ்ங்க ஹாப்பியா இருக்கத பாத்து நம்ம சேட்டாய் க்குடுவோ அந்த மாதிரி இல்லாம நா வேலைக்கு எதாச்சு நம்மள நம்மளே பிஸியா வச்
ஓ அப்டி சொல்றீங்க ஆமா அதுவு நல்ல விஷ்யந்தா யாரையு டிபெண்ட் பண்ண வேண்டா
ஆமா தோழி என்ன ஃப்ரெண்ட்ஸ் மொத்த சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ்தா நமக்கு எல்லாமே நமது கெட்ட விஷ்யங்கள் அவ்ங்க வந்து ஒரு நேர நல்லாதா தோழி இருப்பாங்க செல ஃப்ரெண்ட்ஸ் அப் அப்டி செல நேரம் வந்து அவ்ங்க வந்து எப்டி பிஹேவ் பண்ணுவாங்கனே நமக்கு தெரியாது மாறி மாறி பேசுவாங்க அந்த மாதிரி எப்பப் பொறுத்த வரைக்கு என்னோட கேரக்ட்ருக்கு இது வரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனதே இல்ல நா பேசுவே நா பே பேசுனா பேசுவே அந்த மாரி கேரக்டர் உள்ள ஃபிரண்ட்ஸா இருக்காங்க நானுமே ஸ்டார்டிங்ல நல்லாதா தோழி போய் போய் பேசிட்டு இருந்தே அப்ற எனக்கே தெரிஞ்சுருச் சு அப்டி பேசக் கூடாது அப்டிங்குறது ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஃபிரெண்ட்ஸ் விஷ்யத்துல நா நெறைய அடிப்பட்டே தோழி அதுனால எ லைஃப் ரொம்ப நல்லா அமையு எ லைஃப் பாட்னர் நல்லா அமைவாங்க நா நம்புறே தோழி
ஓகே தோழி ஓகே உங்க ஃபினான்சியலா ஃபிரெண்ட்ஸுக்கு சப்போட்லா பண்ணிருக்கீங்களா
நெறையவே சப்போட் பண்ணிருக்கே தோழி நா ஷாப்ல இருக்குறே எனக்கு கூட உள்ளவங்க வந்து அடுத்த கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்கோ அப்பனா அவுங்களுக்கு எதாச்சு பீஸ் கேட்டா பைசா அந்த மாரி கேட்கமோ நா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கே தோழி எதிர்பார்க்க மாட்டே தோழி
ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்கீங்க தோழி
அப்டின்னு இல்ல தோழி இதெல்லா ஒரு நல்ல மனசே இல்லத் தோழி எல்லாரு இத விட
அப்படி கெடையாது தோழி இப்ப உள்ளவங்க வந்து ச் இத கூட பண்றவ பண்றதுக்கு தயங்குறாங்க பண்ணணு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா
நல்ல மனசுதா தோழி
ஆமா கண்டிப்பா தோழி ஆனா அத புரிஞ்சுக்காம நெறைய பேர் இருக்காங்க தோழி
ச் ஆமா தோழி அது உண்மதா சில பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்மகிட்ட இல்லன்னாலு நம்ம குடுப்போ ஆனா இருக்கு
ஆமா தோழி நெறைய ரிச் பீப்பிள்ஸ் என்ன பொறுத்த வரைக்கு ரிச் பீப் பபில்ஸ் வந்து கண்டிப்பா பாவப்பட்டவங்கள ஹெல்ப் பண்ணி அவுங்க மிடில் கிளாஸாவது கொண்டு வரணு பாவப்பட்டங்களு அந்த மாதிரி கொஞ்சோ ட்ரை பண்ணு அவுங்க உழைப்ப போடணு
க்க மாட்டாங்க
ஆமா ரிச் பீப்புள் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ரிச் பீப்புள்ஸ் எவ்ளோவோ இருக்கு அவுங்ளால முடிஞ்ச அமௌண்ட் அவுங்க குடுத்தாங்கன்னா எல்லாரியு நல்ல ஒரு நெலமிக்கு வர்லா தோழி வீடு இல்லாம சாப் ப நம் நெறைய பேர் கஷ்டப்பட்றாங்க தோழி ம் என்னால முடிஞ்ச கண்டிப்பா நா ஹெல்ப் பன்வே தோழி ஆனா என்னால முடியாத ஒரு சிட்டுவேஷன் தோழி ஆமா தோழி நா ஒரு ஏஞ்சல் மாதிரித் தோழி எப்பவுமே வந்த கா ஒரூ நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே இருக்கே தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி அப்டி இருந்த தா தோழி நம்மா இந்த உலகத் திலே இருக்
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா செரி தோழி நீங்க ஏதாச்சு சொல்ல விரும்புறீங்களா என்ட
நல்ல மனசு இருக்கு உங்ளுக்
ஓகே ஓகே தோழி அப் ப்ப நம்ம அடுத்த கால்ல கண்டிப்பா நம்ம ரெண்டுபேரு பேஸ்லா தோழி நம்ளோடைய நேரம் முடிவடைந்தது
ஆமா தோழி ஆமாத் நன்றி உங்ககிட்ட பேஸ்ன ரொம்ப சந்தோஷோ தோழி வணக்கம் வணக்கம் வணக்கம் தோழி